ஹலோ ஆ கேக்குது உங்குளுக்கு கேக்குதுங்களா
ஆ கேக்குதுமா சொல்லுங்க எப்புடி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆ நானு நல்லா இருக்கே ம் சொல்லுங்க நீங்க நல்லா சமைப்பீங்களா
சமையல் கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கோ தண்ணி கூ டீ கூட போட தெரியாது இப்ப சமைக்கிறே
ஓகே அப்புடியா ஸ்வீட்லா நல்லா செய்வீங்களா உங்குளுக்கு தெரிஞ்ச ஸ்வீட் எதாவது சொல்லுங்க
ம் பால்பொழி செய்வே
அப்படியா எப்படி செய்றது அது எனக்கு தெரியல ஆமா
அது ஒண்ணு இல்ல இந்த கோதுமாவு மைத மாவுதா மோஸ்ட்லி மைதாமாவுல செய்வாங்க
சேரி
நா என்ன பண்ணுவேனா ரவைய லைட்டா ரோஸ்ட் பண்ணிட்டு அத மிக்சில்ல ஃபைன் பேஸ் ஃபைனா அரைச்சிடுவே க்ரைண்ட் பண்ணிடுவே ஆ அரைச்சிடுவே அரைச்சிட்டு இந்த பூரிக்குலா பெசைவோ இல்லையா
ஆமா ஆமா
அந்த மாரி கொஞ்சமா உப்பு போட்டு பெசஞ்சு வச்சுக்கணு
சரி இது நார்மல் வார்ட்ல பேசிக்கலாமா இது தா
ஆமா நார்மலாவே கொஞ்சமா எண்ண விட்டு கொஞ்ச பெசஞ்சு வச்சிக்கணு
சரி
சப்பாத்திக்கு பூரிக்கெலா செய்றோலயா அதே சேம் மெத்தட் தா
ஓகே ஓகே
ம் பெசஞ்சு வச்சுட்டு குட்டி குட்டியா குட்டி குட்டியா குட்டி குட்டியா பூரி மாதிரி கட் பண்ணிக்கணு
ஓகே
ம் கட் பண்ணி வச்சுட்டு நம்ம உள்ளங்கை சைஸ் இருக்கு இல்லையா அந்த மாதிரி சைஸ் வந்தா போது ம் அந்த மாரி ரவுண்ட் ரவுண்டா ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடி அந்த மாதிரி இருந்தா போட்டு கட் பண்ணி வச்சுக்கணு
சரி பெருசா க பெ ஆ பெருசா நம்ம இது பண்ணிட்டு அதுல வந்து சா
ஆ ஆ ஆ பெருசா தெரட்டிட்டு சின்ன சின்ன மூடி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலா
ஓகே ஓகே அது பண்ணிட்டு என்ன பண்ணனும்ப்பா
பால்லு வந்து இது கட் பண்ணி வச்சிறீங்களா
ஆமா
பால்லு வந்து ஒரு அர லிட்டர் பால்லு
சரி
ம் கொஞ்சமா தண்ணி தண்ணி கொஞ்சமா ஊத்திட்டு அதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் முந்திரி பருப்பு ஊற வச்சுணு தண்ணிர் பால்ல
ஓகே
கொஞ்சமா ஒரு கால் டம்ளர் பால்ல
ஓகே ஓகே
ம் முந்திரி பாதாம் என்னன்ன நட்ஸ் இருக்கோ எல்லாமே ஊற வச்சுட்டு
சரி
அது அரைச்சிணு போட்டு மிக்சியில
மிக்சில போட்டு அரைச்சிறனு நீங்க பாதாம் அதெல்லா நட்ஸ்ல்லா போட்டு வச்சா அது போட்டு மிக்சி
ஊற வச்சுட்டு ஆ அரைச்சு வச்சுட்டு பால் வந்து கொதிக்க வைக்கணு கொதிக்க வச்சுட்டு
சரி
உங்ககிட்ட குங்கும குங்கும பூ இருந்துச்சுன்னா அந்த பால்ல போடலா ஒரு கலர் ப்ளேவர்காக உங்க கிட்ட காமிக்கு குங்குமப்பூ இல்லன்ன இப்ப ஒயிட்டா இருக்கும்ல்ல இப்ப அந்த ஒயிட் கலர் பாலிட்டால் அளவுக்கு நல்லாருக்காது பாக் அதனா சும்மா குஞ்சமா ஒரே ஒரு பிஞ்சு மஞ்சள் தூள் போட்டுகலா உங்ககிட்ட குங்குமப்பூ
சரி ஓகே ஓகே ஓகே அந்த கும்குமம் போட்டா அது கலர் வந்துரு அது அப்டி இல்லன்னா நம்ம வந்து மஞ்சள் சேத்துக்கணு
போட்டா ஒரு சாண்டல் கலர்ல ஒரு கலர் ப்ளேவர் வரு நமக்கு சக் சக்கர போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணு பால்ல, மிக்ஸ் பண்ண மிக்ஸ்
நம்து அர லிட்டருக்கு எவ்ளோ சர்க்கர பா எ போட்டுக்கணு.
அது எனக்கு எவ்ளோ சக்கர போட்ணுன்னு தெரில, நீங்க டேஸ்ட் பண்ணி பாத்துட்டு போட்டுக்கோங்களே.
நீங்க வந்து பா போட்டு போட்டு டேஸ்ட்
ஆமா, ஆமா, ஆமா எங்களுக்கு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நா டேஸ்ட்க்கு போட்டுபே இவ்ளோதா, அவ்ளோனு தெரியாது எனக்கு
அப்டியா சேரிங்கமா
போட்டுட்டு அதுக்கப்றோ நீங்க அரைச்சு வச்சிருக்கீங்களே ஒரு பேஸ்டு
ஆமா
அத எடுத்து இந்த பால்ல ஊத்திர்ன்னு
சரி
பால் ஊத்திட்டு சிம்ல வச்சிருங்க. கலரிட்டே இருங்க அடிபுடிக்காது, அட அடிபுடிக்கும் கலரிட்டே இருந்தீங்னா ஒரு ஒருஅளவுக்கு திக்கா வரு பாலு அதுக்கப்பறமா சுட சுட இந்த பால் தரட்டி வச்சு இது மாவு ம் பூரி போட்டு வச்சுருக்கீங்கல்ல எண்ண ஒரு கடாய்ல எண்ண ஊத்தி பூரி போட்டு போட்டு போட்டு எடுத்து வச்சுக்கோங்க.
சேரி பூரி மாரி பொரிச்சு எடுத்துக்கணு.
ஆ பொரிச்சு எடுத்து வச்சு ஒரு சாசர்ல போட்டு சுட சுட இருக்குதுல்ல பாலு
ஆமா
எடுத்து அதுல ஊத்தி மேல கொஞ்சோ நட்ஸ் இருந்தா, தேங்காவோ நட்ஸோ எதுவா இருந்தாலு கொஞ்சோ மேல தூவிட்டு சர்வ் பண்ணிங்கனா சூப் பரா இருக்கு.
அப்டியா இதுக்கு பேர் என்ன சொன்னீங்க நீங்க
பால்பூரி
பாத் பூரியா சேரி சேரி ஃபஸ்ட் இப்பதா நா கேக்குறே. எனக்கு தெரியில
ம் நல்லா இருக்கு. இது ஒரு ஸ்நாக்ஸ் சீக்கிரமா செஞ்சிட்லா ஆனா நல்லா இருக்கு, டேஸ்ட்டா இருக்கு.
ஆமா கேக்குறதே நல்லா இருக்கு நா கண்டிப்பா ஒரு நாள் ட்ரை பண்றே. இத மைதா மாவுலயு செய்வாங்களா இத.
மைதா மாவுல செய்வாங்க. என்ன நா ஏ ரவையில செஞ்சன்னா அந்த வீட்ல ரவை நெறையா இருந்தது. ஆ, சரி இது இப்ப இது காலி பண்ணனுமே அந்த டைம்ல எங்கிட்ட மைதா மாவும் இல்ல, கோதும மாவும் இல்ல.
செரி செரி
சேரி ரவைல செஞ்சு பாக்கலாமே ஆ, ரவைய நல்லா மிக்சில போட்டு அரைச்சிட்டு, அதுக்கப்றோ செஞ்ச நல்லாதா வந்துது.
ஆமா உங்களுக்கு ரவைனா கொஞ்சோ கிறிஸ்பியா கூட இருக்கு உங்களுக்கு பொரிச்சு எடுத்தீங்கன்னா அதுக்கு மேல சுட சுட பால் சேத்தோம்னா ஒரு சாப்ட்டதுக்கு இன்னு கிரென்சியா இருக்கு.
ஆமா அன்னைக்குதா யோசிச்சே ரவையிலே நம்மளுக்கு பூரி வருதே, இது நார்மலாவே நம்ம பூரி செஞ்சுர்லா போல இருக்கு இந்த ரவைல
நம்ம கொஞ்சோ பூரி சேத்துட்டு பண்ணா அது வந்து கிறிஸ்பியானா பூ இது ஆயிடு. இந்த பானிப்பூரிக்குலா அது மாதிரிதான சேக்குறாங்க. பூரி பொரிக் பொரிக்கறது ஆமா அ இல்ல மைதா மாவுல அ ரவ மாவு இருக்குல்ல அது ரவ மாவு சேத்துட்டு அது க்கப்பறமாதா பெசஞ்சிட்டு பூரி போடுவாங்க அப்போதா உங்களுக்கு வந்து பூரி வந்து அந்த அப்டியே கிறிஸ்பாவே இருக்குது இல் ஏன்னா உங்களுக்கு நமத்து போயிடற மாதிரி ஆயிடுதுல ஆமா ஆமா, அதனாலதா உங்களுக்கு வந்து அந்த அப்டியே கிறிஸ்பினஸ் அப்டியே இருக்கு
ம் ம் ம் அதா அந்த பானிப்பூரி சொன்னீங்கல அந்த பூரி ஷேப் ஷேப்ல நீங்க இத பண்ணிக்கிட்டாலே போது கரெக்டா இருக்கு ரொம்ப பெருசு பெருசா இருந்தாலு நம்மளுக்கு முகத்துல அடிச்ச மாதிரி ஆயிடு
ஆமா இப்போ சின்ன சின்னதா இருந்தா ஒரு ரெண்டு மூணு சாப்பிடுவோ ஆ பெருசா இருந்தா அது வந்து
ஒண்ணு தா
ஆமா அது மேல சாப்பிட்டா நம்மளுக்கு தெட்டிடு
தெகட்டு ஆ
ம் குலாப் ஜாமுன் எல்லா செய்வீங்களா நீங்க
குலோப் ஜாமூன் செய்யணுன்னு தா ஆச இது வரைக்கு நா செஞ்சது இல்ல
அப்டியா எங்க வீட்டுல எங்க மாமில்லா சூப்பரா செய்வாங்க எனக்கு அவ்வளவா தெ ரியில்ல நம்ம வந்து முன்னாநேத்து தா கடல் பாச்சி செஞ்சோ எங்க வீட்டுல சூப்பரா இருந்தது உங்களுக்கு தெரியுமா அது செய்யறதுக்கு ந்து அ நல் நம்ம ஃப்ஸ்டே வந்து ட்ரைப் பண்ணோ அது பரவாயில்ல கொஞ்ச கொஞ்ச சொதப் செஞ்சோம் ஆனா கூட ப பரவாயில்ல
ஆ நானு ஸ்வீட்டுன்னா இந்த பால்பூரி செய்வே அதுக்கப்புற இந்த பருப்பு பாயசம் செய்வே
அப்டியா பருப்பு பாயசம்ல்லா அ செய்வாங்க
நானா ச இந்த சிறும் பருப்பு இருக்கு இல்லையா
சிறுபருப்பு
ம் சிரும் அந்த பைத்தம் பருப்புன்னு சொல்றாங்க அந்த பருப்பு வேக வச்சு எடுத்துக்கணு
ஓகே
ம் ரொம்போ ரொம்ப பைனா வேக வச்சுல்லா எடுத்துக்க கூடாது சும்மா ஒன்னு ரெண் டு வெந்தோ வேக ஆ கொரகொரப் பா இருகுற ஸ்டேஜ்ல வேக வச்சி எடுத்து லைட்டா அத மிக்ஸ் ப அ த்து போட்டு கடைஞ்சிக்கணு எத்தனை பேருக்கு
ஒரு நாலு பேருக்கு செய்யறனா அப்டி
ஒரு நாலு பேருக்கு ஒரு நூறு நூத்தம்பது கிராம் பருப்பு கரெக்டா இருக்கு
நூறு நூத்தி ஐம்பது கிராம் சரிவா
நுத்தி ஐம்பது கரெக்டா இருக்கு உங்களுக்கு
ஓகே அது ஒண்ணுமே போடாம அப்டியே குக்கர்ல விசில அடிச்சிடணு
ஆமா எதுவுமே போடக்க கூடாது பருப்பு வேக வச்சு எ த்துக்கிட்டு வெல்லம் வந்து இப்ப நீ நூறு கிராம் பருப்புனா நூத்தி அம்பது வெல்லம் ம் வெல்லம் வெல்லம் போட்டு நீங்க ஒரு பாத்திர த்துல வெல்லத்த போட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா அத தண்ணியா
க தண்ணியா இது பண்ணணு
ம் ஏன்னா ஆமா கொதிக்க செச்சரணு கொதிக்க வச்சுரணு எதுக்காகன்னா வெல்லத்துல வந்து நெறைய கல்லு மண்ணு எல்லா இருக்கு
ஆமா அது வந்து நம்ம இது பண்ணி எடுத்துரலா ஸ்டெயின் பண்ணி எடுத்துரலா
ஆமா அந்த மாதிரி நீங்க தண்ணியா ஆக்கிட்டு அந்த பில்டர் பண்ணி வச்சுக்கணு வெல்லத்த ம் இந்த பருப்பு வேக வச்சு கடைஞ்சி வச்சிருக்கீங்கள இந்த வெல்லத்த தூக்கி அதுல ஊத்திட்டு
சரி
நல்ல கெளரிணு கெளரிட்டு ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேல இருக்கணு
ஓகே
ம் கொஞ்சமா பாலு காச்சன பாலு பால் அந்த பருப்புல சும்மா ஒரு டம்ளர் ஒரு அர முக்கா டம்ளர் அந்த மாதிரி
சரி ஓன் சொல்ட்டு
ம் அந்த பருப்புல ஊத்திட்ணு போட்டு எல்ல ஸ்லோ லோ ஃப்ளேம்லயே இருக்ணு
செல்லு
ம் வச்சுட்டு களறிட்டே இருக்கட்டு தனியா நெய்யில வந்து தேங்கா
முந்திரி திராட்ச இதெல்லா வதக்கி முடிச்சு அத அதல கொட்டி கொட்டிட்ணு அவ்ளோதா சிம்பிள் இந்த ப பருப்பு பாயாச
நம்ம எவ்ளோ நேர நிமிஷ அத கொதிக்க வக்கணு இது பாலையு வெல்லமு இது மூனயு வச்சுக்கிறோம்ல இது நம்ம எவ்ளோ நிமிஷ வைக்கலா கொதிக்கிறதுக்கு
பாலு இந்த வெல்ல பாகு இதெல்லா ஊத்து போது கொஞ்சோ தண்ணி ஆய்டு
செரி
நீங்க ஒரு பத்து நிமிஷ சிம்லயே வச்சு கொதிக்க வச்சீங்கன்னா கொஞ்சோ ஓரளவுக்கு திக்கா வரு
நம்ம குடிக்கிற பதத்துக்கு வர்ற குடிக்கிற பதத்துக்கு வர்ற
ஆமா ஆமா ஒரு பாயாசம் பாயாச அளவுக்கு திக்காகற அளவுக்கு
செரி இது வந்து நம்மளுக்கு பைத்தம் பருப்பு போடுறதுனால நம்மளுக்கு வந்து கொஞ்சோ என்ன சொல்றது ஜில்லுனு ஆய்ச்சுனா நம்மளுக்கு கட்டி ஆய்டு அத இது சூடு பண்ணிதா குடிக்கிற மாதிரி இருக்கு ஆமா நம்ம வெது வெதுப்பா இருக்கிற டைம்லயே குடிச்சிருனு இத ஆமா கொஞ்சோ வச்சோனா கூட கட்டி ஆய்டு ஆமா கொஞ்சோ ஏலக்கா போட்டா கொஞ்சோ நல்லா ஸ்மெல்லா வரு இல்ல வந்து இந்த இந்த அ லவங்க அதெல்லா இது பண்ண போ போட மாட்டீங்களா இந்த நெ நெய்ல தேங்கா அ முந்திரிலா சேக்குறீங்கள அப்போ
ம் ஆ ஹ இல்லல்ல அதலா தேவையில்ல நம்மளுக்கு ஏலக்கா மட்டு போது
சரிங்கப்பா
ம் ம்
ம் நீங்க நல்லாவே சமை நீங்க நா வந்து சேமியா பாயாசதாம்மா செய்ற மோஸ்ட்
ம் ம்
இது அவ்ளோவா தி வீட்ல ஸ்வீட்லா எதுவு செய்றது
இப்ப நீங்க முஸ்லிம் தான
ஆமா ஆமா
ஆ இப்ப நீங்க ரம்ஜான் டைம்ல ஒரு பாயாச மாதிரி ஒரு ரைஸ் கீரா அது பேரு
அ இல்ல இல்ல அது வந்து ஷீர் குருமான் சொல்லுவாங்க
ஆ ஆ பெஸ்வீட்டாது
ஆமா ஸ்வீட் தா சூப்பரா இருக்கு அது
ஆ அதெப்டி செய்வீங்க
அதுவு நம்ம வந்து அதுக்குன் சொல்லி சேமியா கெடைக்குது அது வந்து நம்ம பிரவுனா அ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணு
ம்
அதுக்கப்பறமா நம்ம நட்ஸ் ஆ நட்ஸ் இது பாலு ம் நீங்க பஸ்ச பாயச செய் எப்டி செய்றீங்ளோ அதே மாதிரி தா இந்த ம் பாயச நல்லா ப்ரௌனா பண்ணிக்கிட்டு எ மத்த இது சுகர் தண்ணியில நம்ம வந்து சூடு ம் சுகர் தண்ணி நல்லா கொதிக்க வச் அடுத்து அதுக்கப்பறமா இந்த சேமியாவ கொட்டி ஒரு பத்து நிமிஷ விட்டுட்டு அதுகப் அப்றமா பாலு நட்ஸு எல்லாமே மிஸ் பண்ணி ஒரு கொதி கொதி குடிச்சிட்டு அதுக்கப்பறமா ஆஃப் பண்ணிற்னு
ம் ஹிம் ம் சொல்லுங்க ஆ
ம் செரிங்கப்பா நீங்க சொன்ன ரெசிபிலா சூப்பரா இருந்தது நா கண்டிப்பா ஒரு நாள் ட்ரை பண் ஆமா கண்டிப்பா ஒரு நாள் ட்ரை பண்றே அந்த மாதிரி
ம் ம்
ம் செரிங்கப்பா நம்ம வந்து மீண்டும் ஒரு இன்னொரு கால்ல பேசலா நன்றி வணக்க ம் வணக்க